ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங் சொல்லுங் ஹலோ ஆ கேக்குதா பேசுங்க பேசுங்க ஆ கேக்து சொல்லுங்க என்ன பண்றீங்க
ம் எல் ஓ ரெஸ்ட் எடுக்கறான் அத
சொல்லுங்க மேடம் ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதா ஆ கேக்குதா இது திடீர்னு திடீர்னு எனக்கு ஆ சொல்லுங்க சொல்லுங்க டீ காபி எல்லா முடிச்சா
முடிஞ்சிருச்சி தோழர் உங்களுக்குல்லா முடிஞ்சிச்சா
ஆ இதே இப்பதா இப்பதா நானு ஆமா நைட் ஷிஃப்ட் எனக்கு எங்து ஸோ அது இப்போதா எழுந்து மதி ஃபுல்லா ரெஸ் மதியம் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இப்ப நைட்டு சிஃப்ட்டுக்கு ரெடி ஆகனு நீங்க என்ன ஒர்க் ஒர்க் பண்றீங்களா இல்ல எப்டி படிக்கிறீங்களா ஹலோ